த்தம்
எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
எல்லாரு நலமா இருக்கோ
ம் என்ன இப்ப இந்த கோட விடுமுறைக்கு நீங்க வந்து உங்க ஊர்ல திருவிழாலன்னு கேள்விப்பட்டே எப்டி இருந்தது உங்க திருவிழா அத பத்தி நாம இன்னைக்கு திருவிழாவ பத்தி பேசலாமா
கண்டிப்பாங்க பேசலா
அ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க ஊர்ல வந்து திருவிழாக்கள்னா ஒரு அது ஒரு சிறப்பு தானே அந்த மாரி ஒரு சிறப்பான திருவிழாக்கள் பத்தி அ கொஞ்சோ சொல்லுங்க நானு எங்க ஊர் திருவிழாக்கள் பத்தி சொல்றே
ம் ஓகே எங்க கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா நோம்பி சாத்துனதுல இருந்து நோம்பி மறுபூச்சை மட்டுமே ஊரே பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க சின்ன கொழந்தைங்கல இருந்து பெரியாரன பெரியவங்க மொதல் கொண்டு அ பெரிய வயசு உள்ளவங்க எல்லாருமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அ காலைல நேர விட நைட்ல நைட் அந்த நைட் ஃபுல்லா எல்லா எல்லா நாளுமே எல்லா நாளுமே அந்த நைட் ட்டு மட்டு பாத்தீங்கன்னா யாருமே தூங்க மாட்டாங்க திருவிழா இருந்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க கையில எல்லா மறுதாணி வச்சுட்டு அ கண்ணாடி வளையலா எ போட்டுட்டு அதுக்கு அந்த தோடுல்லா போட்டுட்டு டிசைனா தல சீவிட்டு அது பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு க்ரோ சரி சின்ன கொழந்தைங்களுக்கு சரி அவ்வளவு ஹாப்பியா இருப்போ இல்லையா சந்தோஷமா அ அந்த திருவிழா நாளே ஃப்ரண்ட்ஸோட சேர்ந்துட்டு அங்க அங்க கேங்கா அ கூடி கூடி பேசுறது அது சொல்ல முடியதுங்க அத அனுபவிக்கு போது வீட்டுல வேல கூட செய்ய மாட்டோ அப்பா அம்மா வந்து இத செய் அப்படின்னா ஆஹா நா கோயிலுக்கு போயிட்டு வரே அப்படின்ட்டு போயிருவோம் ஆனா அங்க போய் உ்காந்து மணிக்கணக்காஹ் அ தோழிகளோட எல்லாத்து கூடையு நாம பேசி ரொம்ப சந்தோஷமா இருப்போ என்ன பேசுவோம்ன்னு தெரியாது ஆனா அந்த நாள் ஃபுல்லா பாத் ங்கன்னா சீக்கிரமா அந்த பொழுது ஓடிடு இல்லைங்களா
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு நானுமே அப்டிதா பண்ணுவே அ நா பாத்தீங்கன்னா நா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே எந்த வேலையு செய்ய மாட்ட நீங்க சொல்ற மாரி இந்த மாரி பண்றதா திருவிழாக்கள்ன்றாலே அது சூப்பர் நீங்க சொல்ற மாரி அந்த மருதாணி வக்கிறது எனக்கு ரொம்பவு பிடிக்கு மருதாணி வச்சு ட்டு கல்லு வளையல் நீங்க சொன்ன அதே மாரியேதா எனக்கு சேம் அதுவு எனக்கு ரொம்ப பிடிக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கனா ரொம்ப சிறப்பான ஒரு விழானா அ தீமிதிக்கிற விழான் சொல்லிட்டு ஒன்னு வைப்பாங்க எங்க ஊர் கோயில்ல அந்த கோ அந்த அந்த திருவிழா பாத்தீங்னா ரொம்ப சூப்பராருக்கும் நாங்க வந்து அந்த தீமிதிக்கிறத போய் பாக் மாட்டோ எங்க வீட்ல விட மாட்டாங்க அத போய் பாக்குறதுக்கு அத பாக்காம ராட்டினம் சுத்துறது அதுக்கப்புற நீங்க சொல்ற மாரி அந்த வளையல் வாங்குறது அந்த குட்டி குட்டியா பொட்டுக்கள் இருக்கிறது இந்த மாரி விஷயங்கள் ஜிமிக்கி இந்த மாரில்லா விக்குல்ல அதெல்லா வாங்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அத பாக்குறத்துக்கு அன்னைக் பாத்தீங்கனா அங்கயே சாப்பாடு போடுவாங்க வட பாயசத்தோட சாப்பாடு போடுவாங்க அத போய் நல்லா முன்டி அடிச்சுட்டு போய் சாப்புடுவோ அந்த மாரில்லா இருக்கு அதே மாரி ஃப்ரெண்டுங்க எனக்கு பாத்தீங்கனா எனக்கு என்னோட கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து அந்த டைம் நா வந்துருந்தேனாக்கா கா காலேஜு படிக்கும்மோது பாத்தீங்கனா எங்களோட திருவிழா அப்டின் பாத்துட்டாலே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரு வந்துருவாங்க அப்ப வந்துட்டு எல்லாரு ஜாலியா எங்கள்க்கு என்ஜாய் பண்ணிட்டு அ நா உண்மையா சொல்லனுன்னா இப்ப எங்க ஊர்ல நா வந்து இப்ப இருவத்தஞ்சு வருஷ நா அங்க ஊர்ல இருந்தே ஆனா நா ஒரே ஒரு டைம் தா அந்த தீ மிதி விழாவ பாத்தே ஒரு டைம் நா தீ மிதிச்சுருக்கே நா அந்த இதுல ஏனா என்ன வ எவ அவ்ளோ பயப்புடுவே அப்டின்றனால விட மாட்டாங்க ஆன‌ பாக்கற்துக்கு அவ்ள பயந்த பொண்ணே வந்து என்னுடைய கொழந்தைக்காக நா தீ மிதிக்கிறன் சொல்லி வேண்டிட்டு ஒரு டைம் நா மிதிச்சே எங்கூர்ல அந்த திரு ருவிழா வந்து ரொம்பவு சிறப்பான ஒரு திருவிழான் சொல்லலா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எதாவ்து இந்த மாரி எதாவ்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு திருவிழா அப்டீன்னு இருந்துச்சுனா என்னெல்லா பண்ணீங்கன் சொல்லுங்க
ஆ எல்லாருமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க ஏரியால ஒவ்வொரு வீட்டுக்கு பாத்தீங்கனா ஏ சாமிக்கு வந்துட்டு க நோம்பிக்கு முன்னாடி நம்ம திருவிழாக்கு முந்துன நாள் ப சாமிக்கு வந்துட்டு அ இப்ப அம்மா வீட்டு சீரு அப்புடிம்பாங்க இல்லயா நம்ம தாய் வீட்டு சீரு மாமா வீட்டு சீரும்பாங்கல அந்த மாரி நம்ம தாய் வீட்டு சீர் இப்ப நம்ம தலதி தல தீபாவளி தல பொங்கல் அந்த மாரி எல்லா நம்ம இது பண்ணுவோல்லயா அந்த மாரிதா தாய் வீட்டு சீருன் சொல்லி அ நோம்பிக்கு முந்தன் நாள் முன்னாடி நாளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆ பக்கத்து வீட்ல இருக்கவ ஊர்ல எல்லாருமே எல்லாருமே ஒரு ஒரு வருச கொண்டு வரனு சீர்த்தட்டு கொண்டு வரனு ஒரு சின்ன சின்ன சின்ன விஷயன்னாலு அது ஒரு சீர்த்தட்டு மூலியமாதா வரு இப்பல்லா பாத்தீங்கனா இ ப்ப இருக்க காலத்துல ரொம்ப யூனிக்கா நறைய கொண்டு வருவாங் க இல்லயா அந்த மாரி இங்க பக்கத்துல எல்லாரு மே வீடுகள் எல்லா ஒரு வீட விட மாட்டாங்க சின்ன கல்கண்டா இருக்கட்டு தேன் மிட்டாயா இருக்கட்டு அ எல்லாமே சாமிக்குங்கிறத வந்து எதுமே வந்து அலட்சியமா பாக்க மாட்டாங்க எல்லாமே ரொம்ப பயப த்தியா அ ஒரு சின்ன சின்ன விஷ்யோ கூட பாத்து பாத்து செய்வாங்க சாமிக்கு பொடவ எடுக்குறதா இருக்கட்டு பொட்டு வக்கிறதா இருக்கட்டு வளயல் வாங்கறதா இருக்கட்டு அப்றோ சின்ன கல்கண்டு அம்மா வீட்டு சீருன் சொல்லி எங்கனால முடிஞ்சது நம்மனால என்னென்ன முடியு அ நம்மனால முடுஞ்ச பிஸ்கட்டா இருக்கட்டு அப்றோ சொல்லப்போனா எ மஞ்சள் குங்குமம் அப்றொ வேற வேற என்ன தருவோ சாமிக்கு இது தே மிரு பலகார வகைகள் அதுரசமா இருக்கட்டு லட்டு ஜிலேபி ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொன்னு ஆக்சுவலா இது வந்து கடைல வாங்கக்கூடியது மட்டு தா கடைல வாங்கணு மித்தது எல்லாமே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கனா வீட்லயே செய்வாங்க வீட்ல செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்குன் பாத்தீங்கனா அப்ப ஒரு ஏரியால எத்தன வீடு இருக்கு ஒரு ஏரியா நகர்ல ஒரு நூறு வீடு இருக்குமா அப்ப நூறு தட் டுச வருமா அந்த தட்டு வரிசயெலா பாத்தீங்கனா ஒவ்வொரு இதுலேந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து சாமிக்கு படச்சு அந்த பூஜையல்லா முடிஞ்சதுக்கப்றோ அது முடிச்சதுக்கப்ற பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொல்லப்போனா ஒவ்வொரு வீட்ல என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாருமே அ எங்க வீட்ல இது செஞ்சதுங்க இது எங்க வீட்ல செஞ்சதுங்க அப்டின் சொல்லி சாமிக்காக கொண்டு வந்தது ஷேர் பண்ணுவாங்க ஆமா அது பாத்தீங்கன்னா அது அதுதா ரொம்ப சந்தோஷமான விஷ்யமே
உண்ம நீங்க சொல்றது எனக்கு நீங்க சொல்றது எனக்கு வித்யாசமா இரு க்கு ஏன்னா இந்த மாரியானா நா கேள்வி படவே இல்ல நீங்க சொல்றீங்க தேன் மிட்டாய் அந்த கற்கண்டு அதெல்லாமே குடுப்பா எடுத்துட்டு வருவாங்கன்றது எனக்கு இப்ப ஃபஸ்ட் டைம் நா கேக்குறே இங் அதே மார்லா எங்களுக் செய்ய மாட்டாங்க இப்ப ஊர் ஊர்ல இருக்கவங்க எல்லாரு தனித்தனியா சமைப்பாங்க இந்த ஆ இப்ப நா சொன்னனே இந்த தீமிதி திருவிழான் சொல்லிட்டு அது எப்டின்னா அந்த காப்பு கட்ற நாள்லிருந்து பாத்தீங்கனா ஒரு ஒரு வீட்லேந்து ஒரு ஒரு நாள் வந்து அவுங்க வந்து சாப்பாடு போடுவாங்க புளியோதர ஆ ப்றோ வந்து லெமன் ரைஸு இந்த மாரில்லா தயிர் சாதம் இப்டில்லா போடுவாங்க சாதம் அப்டீதா நா கேள்விப்பட்ருக்கனே தவிர இந்த மாரி நீங்க சொன்னீங்கள தேன் மிட்டா எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப புடிக்கு நீங்க தேன் மிட்டாய் சொன்னோனே எனக்கு தேன் மிட்டாயே புடுச்சுட் நிக்கிறே தேன் மிட்டாய் இதெல்லா குடுப்போ இப்டி எல்லாரு மே ஒரு ஒரு வீட்லேந்து ஒரு ஒரு சீர் வருன்றது ஆ நா இப்பதா நா கேக்குற நாங்கல்லா பாத்தீங்கன்னா இப்படி வந்து எங்கத எங்க சயிட்ல பண்ண மாட்றாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்ல இருந்து சாப்பாடு போடுவாங்க அத வந்து அவங்க விருப்பப்பட்டவங்க யாரால முடியுமோ அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுவோ அதே மாரி எல்லாரு வந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து இருக்கிறத வந்து அடுத்தவங்க வீட்ல வந்து ஷேர் பண்ணி அந்த மாரி பண்ற விஷயங்கள் எல்லா நறய இருக்கும் அந்த திருவிழானாலே அது வந்து ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லா விஷயமு அது பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக் கோ அ நம்ம வந்து ஒரு ஒரு நாள் சமைக்கவே வேண்டா எப்ப ஒரு நாள் கிடையாது ஒருத்தத்தங்க வீட்ல ஒரு ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்கன்னா அப்ப பாருங்க நம்ம சமைக்கவே வேணா எல்லார் வீட்லயு போய் சாப்ட்டுக்கலா அதெல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இது சொன்னது எனக்கு கொஞ்சோ வித்தியாச சுமா இருக்கு இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு எனக்கு
ஆமாங்க என்னன்னா சின்ன கொழந்தைங்கலா வந்து பழோ வாழப்பலோலா அதிகமா ஒரு சீப்பே கொடுப்பாங்க அந்த கொழந்தைங்க எவ்வளவு தூரோ கொண்டு போக முடியு அதனால இந்த தேன் மிட்டாய் கல்கண்டு அ தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டல்லா கொழந்தைங்க கையில கொடுத்துட்டு பெரியவங்க எல்லா வாழப்பழோ ஒருத்த ட்டு அ ஆப்பிளு ஆரஞ்சு எல்லாமே ஒரு ஒரு பழோ விட மாட்டாங்க நவா பழோ மொதல் கொண்டு எல்லா பழத்தயு சாமிக்கு கொண்டு வருவாங்க அது நல்லா இருக்கு அதே மாரி கலர் வளயலா இருக்கட்டோ எல்லாமே கொண்டு வருவாங்க பாத்தீங்கன்னா ஆ ஊரே சந்தோஷ தமா இருக்குன்னா அதுதானே நம்ளுக்கு ரொம்ப சந்தோஷோ சொல்லுங்க பாக்லா நம்ம வீட்ல இருக்கவங்க நாலு செவுத்து க்குள்ள இருக்க சந்தோஷோ அந்த எடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரு டான்ஸ் ஆடுவாங்க நல்லா அ ட்ரம்ஸ் வாசிப்பாங்க அ மஞ்ச நீர ப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்றது பத்தீங்கன்னா ஆஹா வெளியே போமாட்டோம் ஆனா நம்மள எப்டியாவது கண்டுபுடிச்சு அ தூக்கிட்டு வந்து அ வீதில ஒக்கார வச்சு தண்ணி ஊத்தி ஆஹா அது சொல்லவே முடியாது ங்க அனுபவிக் மொத்து பத்தீங்கன்னா அவ்ளோ சந்தோஷம்
இல்ல நானுமே அது பாத்ருக்கே ஆனா யார் யாருமே ஏ மேல ஊத்றதுல்ல ஏனா எனக்கு மூனு அண்ணங்க ஸ்டிட்டு அதனால எங்கேயுமே விட மாட்டாங்க நா வெளியில நின்னு வேடிக்கை பார்ப்பே எனக்கு அங்க போய் விளையாடனுன் ஆச இருக்கு ஐயோ நல்லா ஊத்தி விளையாடுறாங்களே அப்டினு சொல்லிட்டு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுல விடமாட் ட்டாங்க எனக்கு அந்த அனுபவோ எல்லாம் இருக்கு இன்னொன்னு திருவிழாானாலே நம்மளை அலங்கரிச்சக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும்ல்ல எனக்கு வந்து ப நறைய முடி அதிகமா நீட்டா இருக்கு அதனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அழகா பின்னி அதுல பூ வச்சு தச்சு ஜிமிக்கி போட்டு விட்டு அழகா வந்து எனக்கு பட்டுப்பாவடைசட்ட போட்டுவிட்டு அழகா அனுப்புவாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப இப்ப அலங்காரம் செய்றது புடிக்காது ஆனா அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா என்ன அவ்ளோ அழகா அலங்காரோ பண்ணி விடுவாங்க எங்க அம்மா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப போனீங்கன்னா அ அவ்ளோ ப்ப நெறய பேருக்ல்லா வந்து முடி நீட்டா இருக்காது என் முடி ரொம்ப நீட்டாருக்கும் நீளமா பிண்ணி அதுல பூத்தச்சு அப்டி போனன்னா அவ்ளோ சூப்பராருக்கும் நெறய பேர் பாத்தீங்கன்னா என்னோட முடிய பத்தே ரசிச்சிட்டுருப்பாங்க ஏ இது உண்மையா புடிச்ல்லாம் இருப்பாங்க இதுன்னா உண்மையான முடியா ஒனக்கு இல்ல ஏதாவது டோ ப்பா ப்பா முடி வச்சிருக்கியா அப்படின்ல்லா புடிச்சிழுப்பாங்க எனக்கு அந்த அனுபவம்ல்லா இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க கொஞ்சோ
அ எங்க கேங் ஏரியா கேங்ன்னு சொல்லி ஒரு டீம்ருக்கு அந்த டீம்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பொண்ணுங்க இருக்கு ரெண்டே ரெண்டு பாய்ஸ் தா ஓகேங்ளா அந்த ரெண்டு பாய்ஸ் கூட அவங்க காமனா எடுத்துக்குவாங்க ஆனா அந்த பதினஞ்சு பொண்ணுமே அந்த திருவிழா டைம்ல பாத்தீங்கன்னா கட வீதிகள்ல போயி ஒரே மாரி டாப் ஒரே மாரி ஷால் ஒரே மாரி பேண்ட் அந்த மாரி வாங்கி ஒரே மாரிதா போட்டுப்போ அதே மாரி ஜிமிக்கு மொதல் கொண்டு வளையல் மொதல் கொண்டு ப்ரேஸ்லெட் மொதல் கொண்டு எல்லாருமே ஒரே மாதிரிதாருக் ப்போம் எங்க பாத்தாலு நம்ம புள்ளைங்கதா தெரியிவாங்க ஏ இவங்க டீமுடா இது அப்டின்னு சொல்லுவாங்க
சூப்பர் சூப்பர்ங்க அது அந்த மாரி போடணுன்னு எனக்கு ஆச அதிகோ ஆனா நா இதுவரைக்கு அது பண்ணல அ அந்த மாரி ஆனா நாங்க ஒரு டைம் நாங்க வந்து இதுக்கப்பறோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரில ஆனா காலேஜ் டைம்ல நாங்க வந்து ஒன்னா சேரீ கட்டணுன்னு நெனச்சோ ஆனா செல பேர் ஒத்து வராதனால அது பண்ண முடியல ஆனா எப்டியாவது எங்க எனக்கு ரிலேஷன்குள்ளயாவது நாங்க அந்த மாரி பண்ணுன்னு நா நெனக்கிறே சரி ஓகே நம்ம நெறயவே இந்த விஷயத்த பத்தி பேசிட்டோன்னு நெனக்கிறே அம் உங்ககிட்ட மறுபடி பேச வாய்ப்பு கெடச்சா பேசுறே நன்றி